ஹலோ ஆன்ட்டி
எப்டிமா இருக்க
ஆ நல்லா இருக்கே ஆண்ட்டி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன ரொம்ப நாளா கால் பண்ணவே இல்ல
கொஞ்சோ வேலையா சுத்திட்டு இருக்கே அதா பண்ண முடியல உங்களுக்கு
அப்டியா நானு நீங்க கால் பண்ணுவீங்க பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணே பண்ணவே இல்ல
பண்ணுவே பண்ணுவே நா பண்ணுவே கண்டிப்பா எனக்கு கொஞ்சோ வேலை இருக்றதுனால பண்ண முடியாம போச்சு
சேரி சேரிம்மா சாப்ட்டீங்ளா
இல்ல இல்ல ஆண்ட்டி இப்பதா செஞ்சுட்டு இருக்கோ
ஓகே அப்பறோ என்ன டிஷ் பிடிக்கு உங்களுக்கு சாப்பாட்லல்லா
எனக்கா நா சொல்லுவே நீங்க எது தப்பா எடுத்துக்க கூடாது எனக்கு தயிர் சாதோ எனக்கு தயிர் சாதோ பிடிக்கு தயிர் சாதமு பொட்டேட்டோ ஃப்ரையு பிடிக்கு
சூப்பர் இந்த வெயிலுக்கு தயிர் சாதந்தா நல்லா இருக்கு அதா சாப்ட முடியுது தயிர் சாதமு தயிர் சாதமு ஒரு மாங்கா இருந்தா போது எங்களுக்கு கூட வேலை முடிஞ்சுது ஏன்னா கொழம்புல்லா வெயிலுக்கு புடிக்கவே இல்ல சுத்தமா வெயில்ல்லா எப்டி இருக்கு
வெயில் வந்து வெயில்ல போக முடில திரும்ப வெளில போனா வீட்டுக்குள்ள எப்படா போவோ அப்டின்னு இருக்கு அந்த மாதி வெயில் அடிக்கிது
த்த ரொம்ப வெயிலா இருக்குல்லமா
ஆமா ஆண்ட்டி மழையு கம்மியாயிடுச்சி கம்மியாயிடுச்சி இந்த போன மாசோ இந்த மாசோல்லா அந்த மாதிரி மழையு பெயிடல ஆனா போன வருஷோ அப்டி இல்ல மழையு ஈக்குவல்லா இருந்துச்சு வெயிலு ரெண்டுமே சரியா இருந்துச்சு இந்த வாட்டி அப்டி இல்ல வெயில் மட்டு அதிகமா இருக்கு
செரி ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட பீச்சுக்குல்லா போவியா
ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூடயா நா எப்பயாதா வெளில போவே ஆனா இந்த வேல அது இதுன்னு போய்டுவே பீச்சுக்கு வந்து போவே எப்பயாது போவே
சினிமாவுக்குலா
சினிமாக்கு போவே போவே அதுவுமே எப்பயாதுதா போவே அவங்களாதா கூப்டுவாங்க ஆனா நா எப்பயாதுதா போவே எப்பமேதா போயிட்டு வெளில போயிட்டுல்லா வர மாட்டே நீங்க வேணா சொல்லுங்க நீங்க வேணா சொல்லுங்க நம்ம ஒரு நாள் போயிட்டு வரலா
என்ன நீ எங்களா கூட வர்றேன்னு சொல்ற காலேஜ் படிக்கிற நீ உ ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட போவன்னு பாத்தா செரி பீச்ல என்ன புடிக்கு ம் அதெல்லா கேக்கலான்ட்டுதா நா கேட்டே
பீச்சுக்கு போனா என்ன தண்ணில போய் ஃபுல்லா நனைைஞ்சு வெனாட்றது அப்ற அங்கயே ஐஸ்க்ரீம் சாப்புட்றது இதெல்லா நல்லாருக்கு அப்ற அங்க ராட்னல்லா இருந்தா எல்லா போய் வெளாட்றது
இப்ப எங்க பீச்சிக் போறது கூட பயமா இருக்குது அழல்லா பெருசா வருது ஆ இப்போ இந்த இந்த வெயில் சீசன்ல ஒன்னு ஒன்னு நடக்கறத பாத் தாவே கஷ்டமா வரதுக்கு நம்ளுக்கு
ஆமாங்க வெயில்ல பீச்சுக்குலா போவே முடியாது அடிக்குது அனல்ல ஒரு ஆறு மணிக்கு மேல வேணா வெள்ல போலா
ஆமா
ஆனா இப்பல்லா ஆறு மணியே வந்து வெளிச்சமாதா இருக்கு ஏழு மணிக்குதா கொஞ்சமாது அ வெளிச்ச கம்மியா இருக்கு
ஆமா மா
அவ்ளோ நாள் அவ்ளோ நேரோ வெயில்ல அடிக்கிற செம்மையா
ஆமா போன வாட்டி பூச்செடிலா வைக்கணு வீட்லன்னு சொன்னீங்ளே வெச்சிட்டீங்ளா
ஆ வச்சிருக்கே ஆண்டி இப்பதா வந்து மல்லிப்பூவு செம்பருத்தி அதெல்லா வச்சிருக்கோ அப்ற முருங்கக்கீர அதெல்லா வச்சிருக்கோ
என்னா பூ புடிக்கு உங்ளுக்கு
எனக்கு வந்து டைசி பூ ரொம்ப புடிக்கு
என்ன வித்தியாசமா சொல்றீங்க
ஆ அவ்ளதா ஏன்னா அதுலயே வந்து ஒரு ஒரு மாரி ஊதா பூ பூ கலர் மாரி இருக்கு அதுவு மஞ்சள் கலர் அப்ற வந்து ஆரஞ்ச் கலர் அதெல்லா மிக்ஸ் பண்ண மாரி ஒரு கலர்ல பூ இருக்கு அது நல்லாருக்கு பாக்கவே
அந்த செடி வச்சிருக்கீங்களா வீட்ல
வெக்கல ஆனா இங்கெல்லா அது வளருமானு தெர்ல கொஞ்ச குளுறான எடத்துலதா அது வளரு மோஸ்ட்லி அதனால அத இங்க வைக்கல
ஆனா கார்டன்ல எல்லா வி்க்கிறாங்கல்ல அந்த செடில்லா
அது வந்து சாமந்தி பூவோட க வெரைட்டி நா சொல்றது வந்து குளிர்காலத்துல மட்டுதா அது வளரு அந்த மாரி பூ அது அது நல்லாருக்கு
தெரியும்மா டேரின்னு சொல்லுவாங்க தமிழ்ல
ஆ ஆமா ஆமா இந்த வெயில்லல்லா அது வளராது
வளராது ஆனா காடன்ல போய் பாருங்களே எல்லா
ஆமா அ அவுங்க வந்து அதுக்கேத்த மாறி போடுவாங்க அந்த உர எல்லா போடுவாங்க நம்ம அதுல்லா வாங்கி அதுக்கு தனியா எல்லாமே பண்ணணு
அப்பா வண்டாங்களா
இல்ல ஆண்டி இன்னு லேட்டா ஆகு அவுங்க வர அம்மா இப்பதா வந்தாங்க வீட்டுக்கு
சரி சரி சமக்கணும்மா
ஆமா ஆமா நானு அம்மாவு சேந்துதா சமைக்கணு இப்ப செஞ்சுட்டே இருக்கோ
செஞ்சுட்டே இருங்க நா கூட வந்துர்றே சாப்ட
வாங்க வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க சாப்புட்லா
இப்ப என்ன தயி சாதமா
இல்ல இல்ல சப்பாத்தியு சாம்பாரு செய்றாங்க
செரிம்மா
ஆமா உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப புடிக்கு சாப்ட
எ எங்களுக்கல்லா என்னா புடிக்க போது செர் எல்லா மீ மீந்ததெல்லா சாப்புடுவோ அவ்ளோதா
இல்ல உங்களுக்குனு வந்து ஏதாது புடிச்ச டிஷ் இருக்குல இப்ப எனக்கு வந்து இந்த தயி சாதொ புடிக்கு அதே மாரி மட்டன் பிரியாணி புடிக்கூ அப்றோ இந்த கூழு மாங்கா மாங்காவுமே வந்து ஃபுல்லா காயா இருக்கது புடிக்காது அப்டே கொஞ்சோ பழுத்த மாறியு இருக்கூ காயா இருக்கூ மாறியு இருக்கூ சாப்டா ஸ்வீட்டா இருக்கூ அந்த மாங்காவு கூழு வந்து நல்லாருக்கூ அந்த மாரி உங்ளுக்கு இந்த மார்லா சாப்டா எனக்கு ரொம்ப புடிக் ஓ இப்பில்லா சாப்ட்ணு அப்டினா எது ரொம்ப புடிக்கு
உங்க வயசுல கேட்ருந்தா சொல்லிருப்பே நானூ இப்ப எ வயசுல வயசுல கேக்கம் போது இப்ப எ பசங்களுக்கு என்னா புடிக்குதோ அதா எனக்கு எங்ளுக்கு புடிக்கூ இப்போ எங்களுக்குனு ஒரு ஆச இல்ல நம்ப எத நெனச்சாலு அத அத நம்ப செய்யற்துக்கே டைம் இருக்க மாட்டின்துல்ல அதனால இப்ப புடிச்சு இந்த மாரி கேள்வியே என்கிட்ட யாருமே கேட்டதில்ல இதுவரையு நீதா ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுக்கிற உ உங்குளுக்கு என்னா புடிக்கு கோண்ட்டு அதனால எனக்கு தெரியில நெஜமாவே
ஆனா நீங்க யோஸ்ச்சிருப்பீங்கல்ல இந்த மாறி எனக்கு சாப்புணுனு ஆச எப்பவுமே இவுங்களுக்கு புடிச்சதல்லா நா செஞ்சு தர்ரே ஆனா ஒரு நாளாது எனக்கு புடிச்சமாறி நா சாப்புணு அப்டினா எந்த மாறி சாப்புணுனு ஆசப்பட்ருக்கீங்க
கீர கீர கருவாடு சாப்புணு
கீர கருவாடு நல்ல காம்பினேஷன் இந்த கருவாடு வந்து தொக்கா ஃப்ரை அ வருக்குறமாறி வாலக்கருவாடா
ஆமா
எப்டி கரெக்டா கண்டுபுடிச்
அப்டிதா செஞ்சு சாப்புணுனு இருக்கூ இந்த கீரயதா யாருமே சாப்ட மாட்டன்றாங்களே
அப் அது நல்ல தா இருக்கூ ஆண்டி சாப்புறதுக்கு ஆனா அது நறைய பேருக்கு அதுல என்னென்ன இருக்கு சாப் டா என்னெல்லா கெடைக்குன் தெரிய மாட்டேங்து
அது இப்போ சொல்ற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சாப்பலாமா மட்டன் அ சிக்கன் மட்டன் வா ஃபஸ்டு ஃபஸ்டு மட்டன் பிரியாணி புடிக்கூன் சொன்னதே நீயாதா இருப்பன்னு வச்சுக்கோ எனக்கு ம சிக்கன்தா யார கேட்டாலு சிக்கன் தா சிக்கன் பிரியாணி அ அந்த சிக்கனு சிக்ஸ்டி ஃபைவ் இப்டிதா புடிக்கூன்றாங்க யாருமே மட்டன் பக்கமே போ மாட்டன்றாங்க அதே மாரி வெஜிடேபுலு கீர இதெல்லா யாருமே சொல்வே மாட்டேன்றாங்களே அப்போ எனக்கு என்னைக்காது தோணு கீர செஞ்சு கருவடு வறக்லா ஆன் சொல்லிட்டு அவது அவ்வள தா
ம் கீரன்னா எந்த மாரி கீர சொல்
எதாந்தாலு எனக்கு ஓகேதா என்னா மா
நல்ல விஷ்யோ
எந்த எல்லா கீரையு சாப்டுவே நானு
நீங்க சாப்டுவீங்க
ஆமா நா சாப்டுவே
இது வந்து வெஜிடேரியன் வெஜ்ல நான்வெஜ்ல உங்களுக்கு எது ரொம்ப புடிக்கு
நான்வெஜ்ல ஃபிஷ் தா புடிக்கு
மீன் ஓகே
சாப்டுவே சாப்ட மாட்டன் இல்ல எல்லாமே சாப்டுவே மீனு ரொம்ப புடிக்கு
ம் ஏ ம் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இது ரொம்ப புடிக்கு கொழம்புல போட்டா புடிக்கு வறுத்தா புடிக்கு அப்டின்னா
அப்புட்லா இல்ல எது ஏ எல்லாமே சாப் எது இருக்குதோ அத சாப்ட்டுக்க வேண்டிதா இது இல்ல அது இல்ல ஆலா கவலயே கட ஏனா சின்ன வய்சுலேந்தே ஆ அந்த மாரிலா யாருமே கேட்டதே இல்லையா அதனால எனக் கு பதிலே சொல்ல தெர்ல நெஜமாவே அதான் உண்ம இப்போ இதுவரை என் பச சங்க கூட ஏ ச இன்னைக்கூட திட்னாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு பானிப்பூரி செஞ்சு சாப்டுமான்னாங்க எனக்கு வேணான்ன எதையுமே சாப்ட மாட்டன்றீங்க ஆன் னு சொல்லிட்டு கோச்சுக்கிச்சுங்க நா அதா சொல்றனே அது அந்த இன்ட்ரெஸ்ட்லா போயிச்சு இப்போ ஒடம்ப பாத்துக்குணுனு ஒரு பயோ வந்துர்ச்சு இப்போ மைண்டு ஃபுல்லா இப்போ அப்புடிதா இருக்குது நம்ம பசங்கள பாத்துக்குணு அ நம்ம இப்புடிதா இருக்குணு ஆ நம்ப இப்போ அந்த ஏஜிக்கு ஏத்த மாரி தா சாப்புண்ணு இல்ல ஏவோ எல்லாத்தையு இப்ப நீங்க சாப்புர்ற மா நா சாப்ட்டா எனக்கு ஒத்துக்காதுல்ல மாயி அதனால நா கொஞ்சோ இப்போ லிமிட்டாயிட்டே அதே மாரி ஆசல்லா ஆ அந்த இந்த உங்க வய்சுல கேட்டுந்தா சொல்லிருப்பனோ தெர்ல எனக்கு இப்போ அது ஆச எனக் குனு ஒரு ஆச எதுமே கெடையாது அதா உண்ம
ஏன் இப்டி இருக்கீங்க எதாது ஆசப்பட கூடாது இல்ல அட்லீஸ்ட் நம்ம பண்லா
டி கூட ஆ நம்புள் நம் அதா ஆ நம் உனுக்காக வாழு கொஞ்சோ
ஆ அதான் அதா நானு சொல்ல வரே அதா நானு சொல்ல வரே
ன்னு சொன்னாக ஆனா எனக்கு தெரில எனக்கு நா நான் பண் நான் பண்றது கரெக்டா தப்பானு தெரில ஆனா நெஜமாவே நா இப்படிதா இருக்கற எ என்ன ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மொதல் மொதல்ல உங்களுக்கு என்னா புடிக்குனு கேட்டது நீதா
அப்டியா சேரி விடுங்க உங்களு புடிச்ச டிஷ நா ஒரு நாள் செஞ்சு குடுத்தர்ற
கண்டிப்பா
வா கண்டிப்பா செஞ்சு தர கண்டிப்பா வர
ம் எனக்கு எ ஒரு கால் வருது நா பேசிட்டு இன்னு கொஞ்ச நேரோ கழிச்சி கூப்பட்டுமா உங்கள
ஆ ஓகே